ஆ ஹலோ
ஹாய் கரா எப்டி இருக்கிங்க
ஆ தம்பி நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கிங்ளா
ம் நல்லாருக்கேக்கா என்ன பண்றிங்க
நா து சும்மாதா தம்பி தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் கோடு பிளான் பண்ணலான்ட்ருக்கமா
ம்
ஆ அத பத்தி பேசிட்ருக்கோ ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து ஒரே ட்ரெஸ் மாதி போடலா அப்டின்றதுனால பேசிட்ருக்கோ
ஓகே ஓகேக்கா இங்கயு அதேதாக்கா இன்னு திவாளிக்கு இன்னு த்ரீ டேஸ் தான இருக்கு அதனால செரி டிரெஸ் எல்லா பர்ச்சேஸ் பண்ணலா அப்டின்ற மாரி யோசிச்ட்டு இருக்கோங்க்கா
ஓ அப்டிங்ளா வீட்ல எல்லா எடுத்துட்டாங்களா இல்ல எல்லா ஒரேடியாதா போணுமா
ஆ வெளியதாக்க எல்லா இனிமேதா எடுக்க போ போறே அண்டு என்னோட கசின் ஃபேமிலி எல்லாமே வராங்க
சேர் செரிங்க
அவங்களோட சேந்து அப்டி போய் ட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ட்டு வரலா செரி இப்பலோந்து ஸ்டார்ட் பண்ணா தானே நம்ம போய் அங்க கலெக்சன்ஸ் எல்லா பாத்து பொறுமையா எடு த்துட்டு வர முடியு சம்டைம்ஸ் நம்ம அந்த ஃபெஸ்டிவல் டைம்லயே போனோ அப்டின்னா கலெக்ன்ஸ் எது பெருசா கெடைக்காது
ஆமா லாஸ்ட் லாஸ்ட்டுக்கு போனா எல்லா முடிஞ்சிரு
ஆமா இதுவு அப்பற வந்து நார்மலிஸ்டிக்கான டிரஸெஸ்தா டெய்லி வியர்ஸ்தா கெடைக்கு
ஆமா
அதனால செரி இப்பருந்து ஸ்டார்ட் பண்லா அப்டின்ற மாரிதா பேசிட்ருக்கோங்க்கா அத நாளைக்கு போலா அப்டின்னு யோசிச்சிட்ருக்கோ
ஓ ஓகே ஓகே எப்பவுமே கசின் கூட தா போவீங்களா
இல்ல அ திவாளி ஃபெஸ்டிவல் அப்டி பெஸ்டிவல் டைம் அப்டினாலே அந்த ஃபேமிலி வந்துருவாங்க நம்ம வீட்டுக்கு
ஓ சேர் சேரி
உம் ம் லாஸ்ட் டைம் போனதுக்கே கலக்ஷன்ஸ் பெருசாவே இல்லைக்கா நாங்க கரெக்டா ஒரு நாளைக்கு முன்னாடி போனோ
ஆ
போனா அங்க கலெக்ஷன்ஸ்ஸே எதுமே இல்ல ரெண் டு மூணு கட ஏரி எறங்குனோ ஆனா ரெண்டு மூணு கடைலையுமே பெருசா கலெக்ஷன்ஸே இல்ல
ஓ அதனால தா இப்போ ஃபர்ஸ்டே போறீங்களா
ஆ ஆமா அதனால த்ரீ டேஸ் பிஃபோராவே சே பிளான் பண்ணி போய்ட்டு வந்தர்லா அப்டின்னு யோசுச்சுருக்கோ கா
ஆமா ஃபேமிலியோட நெறைய பேர் போனா ஏதாவது கிஃப்ட் கெடைச்சாலு கெடைக்கு
ஆ ஆமா இந்த வவுச்சர்ஸ்ஸு கூப்பன்ஸ்ஸு இதுலா குடுப்பாங்க ஃபிரீ கிஃப்ட்ஸு
ஆமா ஆமா
இதெல்லா கலெக்ட் பண்ணிட்டு வர்லா பட் அந்த சிச்சுவேஷன் ஆஃப் டைம்லயே போனோ அப்டின்னா ஒன்னுமே கெடைக்காது நம் வெறு கைய தா வீஸ் சிட்டு வர்னு
ஆமா ட்ரெஸு திருப்தியா எடுத்துட்டு வர முடியாது ஏனோ தானோனு எடுக்க எடுக்க வேண்டியதா இருக்கு
ஆமாக்கா அது மட்டு இல்லாம ரொம்ப அவசர அவசரமா எடுக்கிற மாரி இருக்கு அத நெறைய கூட்டோ எல்லா இருக்குல்ல
ஆமா ஆமா
ஆ ஒழுங்கா அந்த கஸ்டமர் ரிவ்வியூ கூட கஸ்டமர் கேர் கூட அவுங்க ஒழுங்கா பண்ண மாட்டாங்க சோ நம்பளேதா பாத்து செலக்ட் பண்ணி எடுக்குற மாரி இருக்கு
ஆமா
இப்ப இந்த முன்னாடி டைம்லயே போனோ அப் அப்படினா நம்மளுக்கு புடுச்ச மாரி ஆன டிசைஸ் எல்லா அவுங்களே எடுத்து எடுத்து காட்டுவாங்க சோ நம்மளுக்கு படிச்ச மாரி ஆன கலெஷன்ஸ் எடுத்துட்டு கொஞ்சோ ஃபுல்ஃபில்டா நிறைவா வந்துர்லா வீட்டுக்கு அதா
ஆமா ஏனா தீபாவளி முன்னாடி நாள்லன்னா நம்ம வீட்டுக்கே நெறைய திங்ஸ் வாங்க வேண்டியதா இருக்கு டைமு இருக்காது அந்த பிஸிலயே எதோ ஏதோ ஒன்னு கெடச்சா போதுன்ற மாதிரி எடுத் ட்டு வந்த வேண்டியதா இருக்கு
ம் நீ சொல்றது கரெக்ட்டு தா கா இப்ப டூ டேஸ்கு முன்னாடியே நம்ம டிரஸ் எல்லா கலெக்ட் பண்டோ அப்டினா இந்த முந்தன நாள் வந்து இந்த ஸ் ஸ்வீட்ஸு அப்புற இந்த ஆ கரோ இனிப்பு இதுலா சமைப்பாங்க வீட்ல சோ அதுக்கே டைம் எல்லா சரியா போயிரு
ஓ எல்லா வீட்லேயே பண்ணிருவாங்களா
ம் ஆமாக்கா இந்த ஸ்வீட்ஸு அப்புற இந்த காரோலா வீட்லயே பண்ணிருவாங்க
ஓ அவ்ளோத்துக்கு பண்ணா டைம் இருக்குமா அம்மாக்கு
அம்மா இல்ல அம்மா அத்த அண்டு ஆ பாட்டிமால்லா இருப்பாங்க
ஓ எல்லா சேந்து பண்ணிருவாங்களா
ஆமா மூணு பேரு சேந்து பண்ணுவாங்க மெயினா முறுக்கு சுடுவாங்க
ஓ
அண்டு லட்டு
சேர் சேரி
அண்ட் ஜிலேபிக்கி இந்த ஸ்வீட்ஸ் எல்லா பண்ணுவாங்க கா
ஓ நெய்பர்ஸு்கெல்லா ஷேர் பண்ணி பண்ணுவீங்களா இல்ல
ம் ஆமாங்கா அது பக்கத்துல அந்த திவாளிக்கு சிறப்பு சாமி கும்பிட்டு அப்பறோ பக்கத்துல இருக்குறங்களுக்குலா கொஞ்சொ கொஞ்சொ ஸ்வீட்ஸ் அண்ட் காரோ வந்து ஷேர் பண்ணிப்போ
ஓ ஓகே ஓகே அப்பனா நெறையா சுட வேண்டியதா இருக்குல்ல
ஆ ஆமாங்க்கா கொஞ்சொ குவாண்டிட்டி அதிகமாதா செய்யணு
செரி செரி ஆனா ஃபேமிலியோ டுவாங்க ஃபே நா நாங்க மோஸ்ட்லி அவ்ளோத்துக்கு தீவாளி செலப்ரேட் பண்றதுல்ல வீட்ல மட்டுந்தா அ எப்டி நம்ம ஆஃபிஸ்ல இருந்து வர ஸ்வீட்டு அப்டியே இருந்துருமா காரோ மட் டு கடைல வாங்கிக்குவோ அப்றோ அ எங்க புது ட்ரெஸ்ஸு கூட அந்த லாஸ் டைம் இந்த மாதி ஃப்ரெண்ட்ஸோட செட்டு அந்த மாதி வாங்கலானா தா வாங்குவோ இல்லாட்டி கிட்ஸுக்கு மட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அ கிராக்கர்ஸ் எல்லா வெடிச்சிட்டு அவ்ளோதா நான்வெஜ் சமச்சு அவ்ளோ தா
ஓ கிரேக்கர்ஸ்லா எவ்ளோ டைம்ல வெடிப்பீங்க
கிராக்கஸ் எல்லா இங்கே எந்த சின்ன பசங்களா இருக்கும் போது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு அத வெடிக்கலா இத வெடிக்கலான்னு இப் ப வளர வளர அந்த கிராக்கஸோட ஐடியாவே இல்லாம போயிடுச்சு ஏனா வீட்ல சமைக்கனு எல்லா கொழந்தைங்கள பாத் க்ணு பல டென்சன் இருக்கம்போது அந்த கிராக்கஸ் வெடிக்கதுக்கு கொஞ்சொ இல்ல பட் பசங்க எல்லா காலைலருந்து நைட் வரைக்கு வெடிச்சிட்டே இருப்பாங்க எதோ ஒன்னு கண்ணு அது இதுன்னு போட்டுட்ருப்பாங்க
சூப்பர் சூப்பர் ங்கா
நீங்கள
இங்க இந்த மார்னிங் லெவன் ஓ கிளாக் வரைக்கு இந்தந்த கரெக்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினொன்ற வரைக்கும் கொஞ்சொ வெடிச்சிட்டு இருப்போ இந்த சும்மா சின்ன சின்ன பட்டாசு வெடிச்சுட்டு இருப்போ அப்றோ மதியான டைம்ல வீட் ட்லல்லா நான்வெஜ் எல்லா சமைப்பாங்க கரெக்டா அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல கரட்டா அந்த மதிய வரைக்கு நான்வெஜ் சமைப்பாங்க எல்லா சாப்ட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவாங்க
ம்
போட்டுட்டு அதுக்கு அப்பறோ ஒரு நாலு மணி கிட்ட ம் அ மறுபடியு பட்டாசு வெடிக்க ஆரமிப்போ அது போகு அப்டியே பன்னெண்டு மணி வரைக்கு போகு
ஓ அப்டிங்ளா இப்போ ஏன்னா அங்கே வந்து ரோட் சைட்லல்லா பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு அந்த சைடு்ல ரூல்ஸ் இருக்குல்ல
ஆயெ ஆ இருக்குங்கா ஒரு சன் அதாவ்து இந்த பர்டிகுலர் டைம்ல மட்டு இந்த மாரி பட்டாசு வெடிக்காதிங்க அப்டின் சொல்லுவாங்க
ஓகே ஓகே
அதா அவாய்ட் பண்ணிப்போ
ஓகே ஏனா அதுவு சேஃப் தா அந்த மாதி பண்றதா சேஃப் ஏன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சின் வருவாங்க நம்மளு அத தெரியாம பட்டாசு போட்ருப்போ அவங்க வர்றதுக்கு அதுவு ரொம்ப டேஞ்சர் ஆய்ரு
ம் ஆமாங்க்கா கரெக்ட்டு
அதெல்லா பாத்து தா பண்ணணு சொன்ன மாரி
நீங்க ஸ்வீட்ஸ்ஸு அண்ட் காரல்லா கடைலே வாங்கிப்பீங்ளா இல்ல நீங்களே சமைச்சிருவீங்ளாக்கா
நாங்க ஸ்வீட்ஸ்ஸு அ சொன்ன மாரி காரோ மட்டு ஃபஸ்ட் பாட்டி அம்மாலா பண்ணுவாங்க இப்ப எ எல்லாமே பிஸி ஆயிட்டாங்க அவங்க அவங்க வீட்ல தீபாவளி செலப்ரேட் பண்ற மாரி இருக்கு
ம்
இப்போ நா இங்க இருக்கிறதுனால எனக்கு அவ்ளோத்துக்கு முறுக்கெல்லா சுட தெரியாது சோ பேர்ல்லா வாங்கிட்டு ஆ அது நெறையா பேர் வந்து இப்போ நெய்பர்ஸ் எல்லா ஷேர் பண்ணிற்வாங்களா நாங்க அவளுக்கு செலிப்ரேட் பண் பண்றதெல்லா நாங்க வேற பெஃஸ்டிவல் எல்லா செலிப்ரேட் பண்றோ அதனால அவங்க குடுக்கறத வாங்கிட் டு அப்றோ நம்ம எதாவ் ஆபீஸ்லேந்து சுவீட்ஸ்ல்லா வரும் அதுவே நெறைய ஆகிடு அதுவே அவ்ங்களுக்கு ஷேர் பண்ணிற்வோ இல்லாட்டி கடையிலந்து வாங்கி ஷேர் பண்ணிற்வோ இதுக்காக சுற்றுதுல்ல
என்னென்ன ஸ்வீட்ஸ்ஸு அந்த மாரிலா அ பண்ணுவீங்கக்கா
பண்றதுன்னா குலோப் ஜாமுன் மட்டு தா பண்றே மத்ததெல்லா கடைல தா
ஓக்கே ஓகேங்கா
ஏன்னா அவ்ளோதுக்கு தெரியாது ப்ளஸ் கிட்ஸ் வந்து சின்னவங்கனதுனால நம்ம ஆயில் வச்சுட்டு பண்ணும் போது அவுங்க பக்கத்திலே வந்துட்டுருப்பாங்களா அது சேஃப் இல்லன்றதுனால நா இப்ப அத பண்ணவு ட்ரை பண்ணல சேரி வளரட்டு அப்போன்னா அவுங்களுக்கு அது தெரியு நம்மளு கொஞ்ச பண்ண ஃப்ரீயாருக்கு நம்ம அவசரமா பண்ணும் போது நம்மளுக்கு அது ஆ டேஞ்சரு அவுங்களுக்கு டேஞ்சரு
ம்
அதனால இப்போதிக்கு நா அத பண்ணல
ஓகே ஓகேங்க்கா
நீங்க இங்கே கோயிலுக்கெல்லா போயிட்டு வந்துட்டு அப்றோ காலைலயே கோயிலுக்கு போயிட்டு வந்துற்வீங்களால
ஆ ஆமாங்கா காலைல ஏஞ்ச்சு வொன்னே எல்லாரு குளிச்சு முடிச்சுட்டு அண்ட் சா வீட்ல ஃபஸ்ட் சாமி கும்டுருவோ
ஹா
வீட்ல சாமி கும்ட்டதுகப்பறோ ஒரு ஒம்பது ஒம்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோ
ஆப்டிங்க
ஆ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தா அப்றோ மறுடியு நான்வெஜ்லா சமைக்க ஆரம்பிப்பாங்க அதுப்பறம் தா பட்டாச வெடிக்க ஆரம்பிப்பாங்க
ஓ செர் செரி ஆனா இந்த தீபாவளின்னு சொன்ன இதுல வந்து ட்ரெஸ்ஸு அப்றோ ஸ்வீட் டு காரோ எல்லா சேந்து எக்ஸ்பென்ஸ் நெறய ஆகுல்ல
ஆ ஆமாங்கா அதெல்லா பயங்கரமா ஆகும் சொல்லவே தேவயில்ல
ஆம்மா ஆனா இ தீபாவளி வர்றது ஒரு ஹாப்பி தா பட் இந்த எக்ஸ்பென்ச நெனச்சு கொஞ்சோ வருத்த மாதாயிர்க்கு
அது கரெக்ட் தான்கா கரெக்ட் தா
சொன்ன மாரி நம்ம பேரண்ட்ஸுக்கு தா அந்த ப்ரஷர் நம்ம சின்னவங்களா இருக் கும்போது நம்ம தீபாவளிக்கு இது வேணும் அது வேணும்னு அடம் புடிச்சு டைம் வந்தாச்சு இப்ப நம்ம வளர வரளதா அந்த கமிட்மெண்ட் எல்லா தெரிஞ்சு ஓகே நம்ம சிம்பிளா பண்ணிட்லான்ற மாதி தோணுது
ஆ ஆமாக்கா கரெக்ட் பட் இதுல என்னான்னா எக்ஸ்பென்சஸ் தாண்டி பேமிலி கூட கொஞ்சோ டைம் ஸ்பென்பண்றோ அப்டி ஒரு மைண்ட் ரிலாக் சேஷன் கெடைக்கு கா ஒரு மன நிறைவு கெடைக்கு சர் எ எப்டி நம்ம அவுங்கட்ட ஆ டக்கு டக்குனு டெய்லிலாம் ஃபோன் பேச போறதில்ல எப்ப யா ரேண்டமா மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்ல வாரத்துல ஒரு வாட்டி இந்த மாறிதானே நம்ம அந்த ரெண்டியஸ்ட்டு கசின் ஃபேமிலி யாரா யாரா வேணா இருக்கட்டும் அண்ட் அவுங்கிட்ட அப்பதா ஃபோன் பேசுவோ ஆனா இப்ப இந்த பெஸ்டிவல் டைம்ல அவுங்கல்லா நம்ம வீட்டுக்கு வரப்ப அவுங்க கூட உக்காந்து ஜாலியா பேசிட்டு வெளாடிட்டு சிரிச்சுட்டு அ அப்றோ அந்த டைம் அப்டி நம்ம அவுங்க கூட தானே ஸ்பெண்ட் பண்றோ அது கொஞ்சோ அப்ப மனசுக்கு நிறைவா இருக்குல்ல ஒரு ஸ்ரெஸ் பஸ்டரா இருக்கும்
ஆமா அது சொன்ன மாதி அவுங்க வருவாங்கன்னா அந்த வீக்கே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியே அந்த வீக் க்கு சும்மா ஜாலியா தா போகும்
ஆ இந்த வீட்ல அம்மாக்களுக்கு சமைக்கிறதுக்கு அப்பல்லா அப்பதா நம்ம எல்லா ஹெல்ப் பண்ணுவோமே சோய் இவ்ளோ வேல இருக்குல்ல கொஞ்சமா ஹெல்ப் பண்லா வீட்ட கிளீன் பண்லா தொடைக்கலா பூஜை ரூம கிளீன் பண்லா அப்டின்ற எண்ணமே நம்மளுக்கு அப்பதா வருமே
ஆமா
சோ அதுல வந்து அப்டியே ஓ டெய்லி ரொட்டீன் ஆபீஸ் டு வீடு வீடு டு ஆபீஸ் ஆபீஸ் டு வீடு அப்டின் இருக்கிறத தாண்டி ஒரு இந்த மூணு நாள் மூணு நாள் டூ இல்ல ரெண்ட் நாள் கரெக்டா அவுங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு மாறி சாட்டிஸ் ஃபேஷனா இருக்கும் நல்லா மனசு நிறைவா இருக்குங்க்கா
ஆமா ஆமா ஏன்னா டவுன்ல இருக்கறவங்களுக் குதா டயர்டு ஏன்னா அங்க இங்க இருந்து டிராவல் பண்ணி ஊருக்கு வந்து திருப்பி போகணுன்னா அவங்களுக்கு கொஞ்சோ டயர்டு பக்கத்து பக்கத்துலயே இருந்தா கொஞ்சோ ஈஸியா இருக்கும்
ஆமா கரெக்ட்டுக்கா நீங்க இதுமே நல்ல பாயிண்ட் தா
அ ஆனா நீங்க இப்ப பெரியவங்க கிட்டல்லா அன்னைக்குதா ஆசீர்வாதமும் வாங்குவீங்க போல
ஆ தாத்தா பாட்டி வருவாங்க இல்ல சோ எல்லாரும் அந்த காலைல அந்த எ குளிச்சு முடிச்சுட்டு எல்லா சாமி எல்லா கும்ட்டு தாத்தா பாட்டிகிட்ட ஆசிர்வாதம் வாங்கிருவோம்
ஓக்கே ஓக்கே இல்ல நா சொல்றது எப்டின்னா நார்மல் டேஸ்ல நம்ம பர்த்ட்டேனா கூட ஆசீர்வாதம் கொஞ்ச பேரு வாங்குவாங்க
ரே ரேர் தா ரேர் தா இந்த வெஸ்டிவல் அந்த டைமில்ல வீட்ல ஏதாவது பெரிய பெரிய ஃபங்க்ஷனு அப்டின்னா அந்த டைம்ல வந்து தாத்தா‌ பாட்டி கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோ மத்தபடி இந்த பர்த்டே பங்க்ஷன் நார்மல் ஃபெஸ்டிவல் அ சும்மா சின்ன சின்ன பங்ஷன் அப்பல்லா ரேர் தா நீங்க சொல்றது
ஆமா இல்ல ஏ தம்பியே எடுத்துக்கிட்டாங்கன்னா தம்பி வந்து அ தீப் பாவளி இதுனால இல்ல பர்த்டேனாலுமே அம்மா அப்பாவ நிக்க வச்சு ஆசீர்வாதம் வாங்குவோ தாத்தா பாட்டிய நிக்க வச்சு ஆசீர்வாதம் வாங்குவோம் நா அத லைஃப்லயே பண்ணதே இல்ல நா யோசிப்ப பண்றா எனக்கு ஏதோ என்னமோ லைட்டா ஒரு மாதிரி ஆ இது பண்ணவே பண்ணணும்னு நெனைப்பே பட் பண்ண முடியாது முடியல ஆனா வெஸ்டிவல்லுன்னா எல்லா பண்றாங்கன்ட்டு நானும் அத பண்ணுவே அது எனக்கு தெரியல இல்ல ச்சு ஒரு மாதிரி கூச்சமா அது ஆசீர்வாத‌ வாங்கவே கூச்சமா இருந்த மாறி ஒரு ஃபீல்லு அத்தா யோசிக்கிறே இந்த மாறி வெஸ்டிவல் டைம்ல நம்ம ஆசிர்வாதம் வாங்கும்போது அ வாங்குன மாறியு இருக்கும் கொஞ்சோ நார்மலா இருந்த மாறியு இருக்கும்
யாரு நம்ம மட்டும் வாங்க மாட்டோ எல்லாருமே வாங்குவாங்கள்ள சடனா பெருசா தெரிஞ்சுக்காது
எனக்கு என்னன்னா அது ஒரு ஆக்டிங் மாதிரி ஒரு ஃபீல்லு ஏ எதுக்குடா இவ்ளோ சீன் போட்ட அப்டின்னு அது இல்ல அப்டின்னுவா அதனால அவ அவனுக்கு எது வேண்மோ குடு அது அவனுக்கு தெரியல எனக்கு எதுமோ சீன் போட்ட மாதிரி ஒரு‌ ஃபீல்
ஆ ஓகே ஓகேக்கா
நா என்ன பாராட்டுவே பரவால்ல நீ பண்ற பண்ண அப்டின்னு
ஓக்கே செரி ஓகேங்கா நல்லா தீவாளி பெஸ்டிவல் நல்லா கொண்டாடுங்க அண்ட் சேஃபா கொண்டாடுங்க நல்லா ஸ்வீட்ஸ் சாப்டுங்க ஓகே செரி ஓகேங்கா பாய் ம்